ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கேங்க என்ன பண்றீங்க இன்னு இல்லங்க இனிமேல் தா சாப்பணு மீன் கொழம்பு வச்சிருக்கே
அப்படிங்களா மீன் கொழம்பு ரொம்ப ருசியா வச்சிருப்பீங்களே எனக்கு ரொம்ப புடிக்குங்க மீன் கொழம்பு
அப்டிங்களா வாங்க ஒரு நாள் வச்சு தரே
கண்டிப்பா கண்டிப்பா வரங்க அப்பறங்க மீன் எல்லா நல்ல ஆ புதுசா கெடைக்குங்கள உங்க ஊர்ல
எங்க ஊர்ல எல்லா நல்லா இதாவே கெடைக்குங்க அதா சொல்றே வாங்க வச்சு தரேன்னு
அப்டிங்களா கண்டிப்பா ஒரு நாள் உங்க ஊருக்கு வரங்க எந்த மாரி மீன்ல்லா உங்க ஊர்ல கெடைக் குங்க வெலல்லா கம்மியா இருக்குமா
எங்க ஊர்ல வெலல்லா கம்மியா இருக்குங்க எல்லா வகையான மீனு கெடைக்கு
அப்டிங்களா செரி செரிங்க
நீங்க மீன்ல என்னென்ன கொழம்புலா வெப்பீங்க
மீன் கொழம்பு வெப்போங்க அப்றோ மீன் வறுவல் பண்ணுவங்க மீன்ல பிரியாணி பண்ணுவங்க நானு
மீன் பிரியாணி பண்ணுவீங்ளா அதே
ஆமாங்க இப்ப நம்ம சிக்கன் பிரியாணி எப்டி செய்றோ அதே மாரிதாங்க மீன் பிரியாணி இப்ப மீன் பிரியாணினா அதுக்குன் தனியா ஒரு மீன் இருக்குங்க அந்த மீன்ல வந்து நம்ம பிரியாணி வச்சுக்கலா அந்த மீன்ல முள்ளோ எதுமே இருக்காது அதனால நம்ளுக்கு சாப்பறதுக்கு வசதியா இருக்குல அதனால மீன்ல பிரியாணியு பண்லா அனா இந்த மாரி அ மீன் சாப்டும் போது ஒரு மாரி ஒரு ச ஒரு வாசன அடிக்கும்ல அந்த வாசன வந்து அந்த பிரியாணிட்ட வராது
நா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரே அப்ப செஞ்சு குடுங்க
கண்டிப்பாக வாங்க
சரிங்க உங்க வீட்டு பக்கத்துல அந்த உணவாக இருக்குல்லைங்க அது இன்னு இருக்கா
ஓ ஆமாங்க இருக்குங்க நல்ல ருசியான சாப்பாடுங்க அந்த உணவகத்துல
அது என்ன இன்னுமே அந்த சிக்கன் பெரட்டல் சிக்கன் கொழம்பு அதெல்லாந்தா தராங்களா வேற
அ ஆமாங்க அதெல்லாந்தா தராங்க நல்லா ருசியா இருக்குங்க அந்த உணவகத்துல ஒரு நாள் வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள கண்டிப்பா அந்த உணவகத்துக்கு கூட்டிட்டு போறே
ஆ சரிங்க நீங்க எப்ப பக்கமா எப்பாவது போனீங்களா
இப்போ ஆமாங்க போன வாரோ நாங்க போய் சாப்டு வந்த அப்ப ரொம்ப நல்லாருந்துச்சு உணவு அங்க
சேர் செரிங்க பசங்கல்லா என்ன பண்றாங்க
பசங்க தூங்கிட்ருக்காங்கங்க புள்ள வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குது
சேரி செரிங்க வர்ற நேர இருக்கு
ஆமாங்க வந்துருவாங்க இன்னு ஒரு ஒரு மண் நேரோ ஆகு வர்றதுக்கு வந்துருவாங்கங்க
சேரி செரிங்க நீங்க இந்த ராகி புட்டல்லா பண்ணுவீங்கல்ல அது எப்டிங்க பண்றது
ஆமாங்க இந்த ராகி புட்டு இருக்கு இல்லைங்களா இப்ப ராகி நமக்கு கடையில கெடைக்குதுல்ல அது வாங்கி ஃபஸ்ட்டு நல்லா கிளீன் பண்ணுங்க நல்ல சுத்தப்படுத்தணுங்க
ஆ செரிங்க
அ நல்ல ராகி வாங்கி நல்லா சுத்தம் பண்ணோ வச்சுக்கோங்களே அதுல இருக்க கல்லு எல்லாமே போயிடு
செரிங்க
அதுக்கப்பறோ நல்ல காய வச்சிருனுங்க
உ
வெயில்ல நல்லா போட்டு காய வச்சுட்டோனு வச்சுக்கோங்களே நல்லா காஞ்சு அப்ப நம்ம கடையில குடுத்து அரைச்சு எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஏ எடுத்தோனே நம்ம வந்து செய்ய கூடாதுங்க இப்ப வந்து மாவு அரச்சிட்டு வந்த உடனே சூடா இருக்கு ள்ள அந்த சூடு ஆறுனதுக்கு அப்றோ தா நம்ம வந்து புட்டு இல்லன்னா இடியாப்போ இல்லன்னா கூழு களி என்ன வேணாலு செஞ்சு சாப்படலா உடம்புக்கு ரொம்ப நல்லது கொழந்தைங்களுக்கு வேணா குடுக்கலா காலய உ கால உணவுல கண்டிப்பா அத சேத்துக்கணு ராகிய
சேர் செரிங்க எங்க ஊர்லல்லா இந்த கூழ் எல்லாமே இந்த அம்மன் கோயில் வி விசேஷோ எல்லா வருலங்க திருவிழா எல்லா
ஆமங்க
அதுக்கு தா வெப்பாங்க
சேரி செரிங்க இப்ப நம்மளு உடம்பு உடம்பு இதுக்காக சத்தா இருக்கணுன்றதுக்காக குடிக்கலா ஒண்ணு தப்புல்ல
ஆ அது ஒன்னு குடிச்சிட்டு தாங்க இருக்கே வார ஒரு தடவ பரவாயில்ல அது குடிச்சா கொஞ்சோ உடம்பே நல்லாதா இருக்கு
ஆமாங்க
வேலல்லா எப்படிங்க போது
ஆ வேலை நல்லா போதுங்க உங்களுக்கு எப்டி போது அலுவலக வேலல்லா நல்லா இருக்கா
ஆ எனக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க ம் என்னங்க பையன் பசங்க அழுவுவாங்க போல
ஆமாங்க இப்பதாங்க தூங்கி எழுந்திருச்சிருக்கா மதியோ ஒன்னு சாப்டவே இல்ல உ இனிமேல் தண்ணி குடுக்கணு
சேரி சேரிங்க நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நா சாப்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
இன்னு இல்லைங்க இனிமேல் தா சாப்டணு வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க ஆ அங்க எப்டி இருங்க எப்ப உங்க ஊருக்கு வரீங்க
எங்க ஊருக்கு இனிமே தாங்க வரணு நாளைக்கி இல்லன்னா இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு கெளம்பலனு இருக்கோ
சேரி செரிங்க
அதனால கெளம்பணு எப்பன்னு தெர்லங்க
உ ஹ அதாங்க அம்மா அப்பா எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்கங்க அங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ இங்கேயு எல்லாரு நல்லா இருக்காங்க மழைங்களா உங்க ஊர்ல
எங்க ஊர்ல மழை இல்லைங்க அங்க
ஆ இங்க மழ தாங்க
எப்டிங்க சமாளிக்கிறீங்க
ஆமாங்க ஒரே மழதா இங்கெ ஒரே காத்து
இங்கெல்லா செம வெயிலுங்க வெளிலே போக முட்ல ஒருஸ் ஒரு அடி எடுத்து வெளிய வெச்சா வேர்வையா ஊத்துது
ஐயோ இங்கெல்லா ஒரே காத்துங்க ஒரே குளுர் பனி வேற அடிக்குது அடிக்கடி மழ வேற தூறிட்டே இருக்கு ரொம்ப பெரிய மழன்னு சொ சொல்ல முடியாது ரொம்ப மழ வருதுன் சொல்ல முடியாது ஆனா தூறிட்டே இருக்கு எப்ப பாரு மழ
அங்க அந்த கட்டி மழையெல்லா பெய்யுமிலங்க
ஆமாங்க ஆமாங்க ஆ ஆலாங்கட்டி மழ
அதா அதா சொல்லுவாங்க நா கேள்விப்பட்ருக்கே
அ ஆலங்கட்டி மழ வரு பனிக்கட்டியெல்லா அப்டியே அ நல்லா இருக்கு
பசங்கள தா கொஞ்ச பாத்துக்கணு இந்த டைம்ல
ஆமாங்க எல்லாத்தையு கூட்டிட்டு வந்து ஒரு நாள் பாருங்க நல்லா இருக்கு
வரேங்க எங்க நாங்களு வர்லா வர்லான் தா சொல்லிட்டு இருக்கோ ஆனா வர முடியல
வாங்க இந்த மாரி நாலஞ்சு சுற்றுலா தலங்கல பாத்தாதானே உங்க மைண்டு உங்க மன அமைதியா இருக்கு மனசு
ஆமாங்க வரோ வரோ ஒரு நாள் வரோ நானு என்னோட தோழியு வரலான் இருக்கோ
தோழி ஆ சேரி சேரிங்க தோழிக்கு கல்யாண கல்யாணம்னு சொல்லிட்ருந்தாங்களே எப்பங்க
அது இன்னு ஒரு ஒரு வர்ஷ ஆவுங்க இப்பதா அவ்ங்க அக்காவுக்கு பாக்குறாங்க
அ
நாளைக்குதா பொண்ணு பாக்க வறாங்க
ஓ
அதனால அவ்ங்க கொஞ்ச வேலையா இருக்காங்க ஓ அவ்ங்க அக்காவ பொண்ணு பாத்துட்டு போயிட்டு அதுக்கப்ற கை நனச்சு ட்டு அதுக்கப்ற நிச்சியதார்த்தம் பண்ணிட்டு
ஆ
அப்றோ அவ்ங்க கல்யாண முடிச்சு அதுக்கப்றந்தா இவுங்கள பொண்ணு பாக்க வருவாங்க
அப்டிங்ளா அப்போ இந்த வருட இந்த வருட முடியறதுக்குள்ள அவ்ங்களுக்கு கல்யாண ஆயிருங்ளா
இந்த வருஷ கடைசில ஆவுங்க அவ்ங்க உங்களுக்கு சொல்லாமையா கல்யாண பண்ணுவா உங்களுக்கு தோழி தானே கூப்புடுவா இந்த ஜாக்கெட்டு
சொல்லுங்க
இல்லங்க கொஞ்ச இருமல்
சேரி சேரிங்க அப்றோங்க தண்ணிக்கெல்லா ரொம்ப கஷ்டமாங் க உங்க ஊர்ல மழ தண்ணி வந்து நல்லா சேமிச்சு வெய்ங்க அப்பதாங்க தண்ணிக்கெல்லா கஷ்ட இல்லாம இருக்கு
அது பண்ணிட்தாங்க இருக்கோ இந்த ஆரி போடுவீங்கல்லங்க அது போட்றீங்ளா இல்ல
ஆரிங்ளா ஆமாங்க அது போட்டுட்த்தாங்க இருக்கே
எனக்கு ஒரு ஜாக்கெட் போட்ணுங்க
கை தொழில் தானுங்க அது கத்துக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது தானுங்க பொருல்லா வாங்கி வெச்சு அத வீண் படுத்துறதுக்கு எதுக்குங்க நம்ம வாங்கி வெக்கணு அது யூஸ் உபயோகப்படுத் திக்கலா இல்லிங்ளா
நா கத்துக்கலாந்தா வாங்கி வச்சுங்க பாதி கத்துக்கிட்டே அப்டியே இருக் குதுங்க இன்னு பைய தூக்கி அலமாரில போடாம கீழ வச்சிருக்கே
ஆஹ் சரிங்க
சேரிங்க
ஆஹ் செரிங்க
ஹலோ பாப்பா ஸ்கூல்லந்து எப்பங்க வருவா
பொண்ணு ஒரு நால்ர மணி ஆயிருங்க நீங்க இந்த கடல் பக் கத்துலலெல்லா நெறைய அந்த மீனுங்கல்லா கர ஒதுக்குதுங்களாமாமமா அப்பறமா வந்து க கடலே க கர ரொம்ப முன்னாடி தள்ளி இருக்குது அப்டின்ற மாரி அஹ் சொன்னாங்கங்க அத எப்டிங்க ஆமாங்க செய்தியில சொன்னாங்க அது என்னங்க அது
தெர்லிங்க நாங்க இங் நாங்க இங்கேயேதா இருக்கோ ஆனா எங்களுக்கு ஒண்ணும் தெர்லங்க நா நியூ செய்தியே பாக்கறதில்ல
அதாங்க கடல் பக்கத்துல கரை நெறைய மீனுங்க வந்து கரை ஒதுக்குதுங்களாமா
அதுதா ஏதோ படத்துல கூட காமிப்பாங்கல்லங்க கடல்ல ஏதோ கலந்துருந்தா மீன் வெளியே வந்துருன்ட்டு
அத்தா அதாங்க அது அந்த மாரி இப்ப நெறையா வருதுங்களாமா
இப்ப அதிகமா மீனே கெடைக்கறது இல்லைங்க ஃபர்ஸ்ட்டல்லா உள்ள ஆஹ் ஒரு தெருனா தெருக்குள்ள நெறைய பேர் கொண்டுட்டு வருவாங்க
ஆமா ஆமா
இப்பல்லா அதிகமா வரதில்லிங்க யாரோ ஒருத்தர் தா வராங்
நேத்தோ முந்தாநேத்து தா மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சிருக்குங்களாமா இனிமேலு மீன் கண்டிப்பா நமக்கு கொஞ்சோ வசதியாவே கெடைக்கும்
இவ்ளோ நாளா கேரளால இருந்து வாங்கி ஐஸ் மீன் மாரி வித்துட்டு இருந்தாங்கக
ஆ
இப்ப இனிமே தட நீங்கிருச்சுலாங்க இனிதா கடல் குள்ளவே போவாங்க என்ன எங்ளுக்கு கொஞ்சோ பாத்தீங்னா எங் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரு இருக்கறதுனால குடுத்துருவாங்க அங்க போம்போது அவ்ங் குட்த்து வுட்டுருவாங்க
சேரி சேரிங்க
நேத்து கூட பலாப்பழம் ஒண்ணு குட்த்தாங்க
ஆஹ இங்க கெல்லா மீனுங்க கெடைக்குதுங்க கொஞ்சோ தட் டுப்பாடு தாங்க ஏனா கேரள மீன் தான இங்க கெடைக்கும் அது இப்ப தடை காலோன்றனால கொஞ்சோ தட்டுப்பாட தா இருக்கு விலையும் ரொம்ப அதிகமா இருக்குது நம்மனால வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு வில அதிகமா இருக்கும் ஒரு கிலோவே அதனால தடைக்காலம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சோ நம்ளுக்கு மீன் கெடைக்க வசதியா இருக்கு
இந்த மீனை வாங்குறதுக்கு அவ்ளோ காசு குத்து வாங்குறக்கு சிக்கனே எடுத்துபட்போயில்லா மாட்டுருக்குதுங்க
ஆ ஆமாங்க சிக்கன்னு அதுவு பாருங்க வெல ஏறிடுச்சுங்க சிக்கனும் வெல அதிகமா தாங்க ஆயி செரிப்பா
அத அதா நாங்களே இப்ப உயிர் கோழி கிலோ ஆறுநூறு ரூபாயன்னு விக்கிறாங்க அப்பறோ கடைக்காரிங்க இப்போ நாங்களே ஆறநூறு ரூபாய்க்க வித்தா அவங்க எத்தன் ரூபாய்க்குவிப்பாங்க
ஆமாங்க வீட்ல வளத்தற கோழியே வெல அதிகமா தாங்க விக்கிறாங்க
அதா நாட்டுக்கோழி வெல அதிகங்க ம் கறிக்கோழி வேணா ரேட்டு கம்மி
ஆமாங்க சேரிங்க கண்டிப்பா ஆமாங்க கண்டிப்பா உங்க அலுவலக விடுமுறை டைம்ல எங்க ஊருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க
வரங்க வரங்க நானும் பைய்னு சாப்பட்லங்க போய் சாப்பட்றே நீங்களு பாப்பா வந்தா பாருங்க
சேரிங்க சேரிங்க வெச்சுர்டுங்ளா ம்